ஹலோ
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
ம் சொல்லு ப்ரோ
ஆ என்ன பேசிட்டு இருந்தோ
நம்ம வந்து என்ன பேசிட்டுறுந்தோம்னா பிசினஸ் பத்தி பேசா போறோ
ம் கேட்ரிங் பத்தி பேசிட்ருந்தோ
ஆமா
ஆ இங்க நாநூத் அம்பது ஆய்ச்சி ஆ வெளியே கேட்டா நாநூத் அம்பதுன்னு சொல்றது ஆனா நாநூர்வக்கி குடுக்குறது
நீங்க எப்டி புடிக்கிறீங்க ஆட்ர
ஆட்ரு வந்து தெரியு ப்ரோ நா வச்சிருக்கேன்னு கொஞ்சோ தெரியு ஊர்ல
ஆ
ஓனா வராது அது மட்டு ஹோட்டல் வேற வச்சிருக்கோமா
எவ்ளோ எப்டி ஒரு மாசத்துக்கு எத்தன ஆட்ரு வரு
ப்ரோ இப்போ சீஷன் இல்ல சீசன் டைம்ல வந்து மாச இல்ல ப்ரோ நம்ம ஃபங்க்ஷன் டைம் வந்து ஒரு நாளைக்கி நாலு ஆட்ரு அப்டி வரு
அப்டியா
ஆமா
பசங்களா தெரியும்ல ஆளுக எவ்ளோ பேரு இருக்காங்க
பசங்க குரூப் குரூப்பு குரூப்ல ப்ரோ நா வந்து எப்டின்னா எனக்குன்னு ஒரு பத்து பசங்க இருக்காங்க அந்த பத்து பசங்களுக்கு பத்து பசங்களு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு ஆளே ஏழு பேர் பாப்பாங்க
ம் ம் ம் ஓகே ஓகே
அதனால ப்ரச்சனைல்லாம
ம் ம் மேக்சிமம் அதுலேந்து எவ்ளோ வரு ஒரு நாளைக்கி உங்களுக்கு
ஒரு நாள் நல்லா போச்சுன்னா ஒரு ஒரு ஆட்ருக்கு பதினஞ்சு பேரு பதினைஞ்சு பேருல ஐம்பது ரூபா வச்சு பாத்தோனா எவ்ளோ வருது அ ஆயிரத் தி ஐநூரா ஆயிரத்த ஐநூறு இது ஒரு ஆட்ரு அடிச்சா ஆயிரத்த ஐநூறு வரு அது ஒரு நாளைக்கி நாலு ஆட்ருன்னா அப்டி அதுல இருந்து அப்டின்னா ஆயிரத்தி ஐநூறு இருக்க அன்னைக்கி நல்ல லாபோ கெடைக்கு ப்ரோ
ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ
இல்லாத அன்னைக்கி முடிஞ்ச்சு ஆனா இது எப்பவு இருக்காதுல்ல ஃபங்க்ஷன் டைம் மட்டும்தான இருக்கு இப்போ இம்மே ஜூன் ஜூலையோட முடிஞ்சு என்ன ஆ செக்டோப அக்டோபர் நவ ம்பரு தா அது வரை சும்மாவே இருக்கணு வேற ஏதாவுது வேல பாத்துட்டு இருக்க வேண்டியது நம்பளுக்கு காலேஜ் தொடங்கிடு அதனால எனக்கு ப்ரச்சன இல்ல
புரியில
காலேஜ் தொடங்கிடு இன்னோ ஒரு மாசத்துல ஆகஸ்ட்ல அதனால
எப்டி இது பிரைவேட் காலேஜ்ஜா
ஆ ஆமா ப்ரோ
யா அவ பிரைவேட் தா ப்ரோ ஃபாட்டி ப்ரோ வர்ஷத் உங்களுக்கு
என்னது
வருஷத்துக்கு ஃபாட்டிக்கே வரு உங்களுக்கு
பார்ட்டி இல்ல எனக்கு நயன்டி
நயன்டியா நயன் ஜீரோ
ஆமா நயன் ஜீரோ
நல்ல பெரிய காலேஜா
ஆமா ஆமா பெரிசு யூனிவர்சிட்டி தனி யூனிவர்சிட்டி ஜாய் ஆமா ஆமா
நல்ல என்னல்லா அட்மோஸ்பியரா காலேஜீல
ஆ சூப்பரா இருக்கு எங்களுக்கு சூப்பரா இருக்கு கல்ச்சுரல்ஸ் நல்லா இருக்கு
ம் ம் ம்
நா அந்த காலேஜ் தா பாத் கல்ச்சரல்ஸ் சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்கேங்க நா இன்னு போ ஒர்க்கா உள்ள போய் பாத்தே கேம்பஸ் நல்லாயிருந்துச்சி சூப்பரா இருந்துச்சி
அப்டியா எதாச்சு ஸ்கூல் படிக்கிறவங்க வராங்களா உங்க கூட படிக்க
இல்ல ப்ரோ நா தனியா தா போறே
தனியாதா போறீங்களா லவ் லவ் எதாச்சு பண்றீங்களா ப்ரோ
ஆமா பண்றே
அப்டியா சிரிப்பே சிரிப்பே போலயே
ஆமா நீங்க
நாலா இல்ல ப்ரோ லவ்லா பண்றது இல்ல
பன்றதுல்லையா
நீங்க சொல்லுவோ
இல்ல ப்ரோ நா இப்பதா சண்ட போட்டுட்டு இருந்தேனே அதா திடீர்னு நீங்க வேற அத கேட்டிங்கலா
ம் ஓகே ஓகே
ஏ ப்ரோ லவ் பண்றதில்ல
புரியல ப்ரோ
ஏ லவ் பண்றதில்ல
லவ்லா பண்ணக்கூடாது ப்ரோ
தப்பு அதானே ஆ வீட்ல திட்டுவா‌ங்க அதானே
அவுங்களுக்காக டைம் ஒதுக்கினே நம் நம்ம சந்தோஷ நம்ம அவங்களுக்காக செத்துட்டு
அப்டின்னு இல்ல
ஜாலியாயிருக்கனு ப்ரோ
ஜாலியா இருக்கலா
எங்க இங்க பொண்ணுங்க சரி கிடையாது ப்ரோ எங்க ஏரியா சைடுலா
ஓ அப்புடி
ம் அங்க
இங்கெ
உம்
நெறைய பேரு இருக்கு எல்லாத்தையு சொல்லிட முடியாது
ஏ யு
ஆனா சரியில்லாம இங்க நெறைய பேர் இருக்காங்க
அ ஆ ஓகே ஓகே எப்டி சொல்றது நம்ம நம்ம கிட்ட நம்ம கிட்ட பேசிட்ட இன்னொரு கிட்ட
ஆ அதெல்லா ரொம்ப அந்யாயண்ணா ஆனா அப்டிப்பட்டவங்க இப்ப நெறைய பேர் இருக்காங்க
ஆமா நா எப்டி சொல்றது நா வந்து நம்ம வந்து நம்ம லவ் பண்ணா நம்ம வரையு நம்ம ஜாலிய பேசலா அந்த மாரி மத் மத்தவங்க தேட் பர்சன் யாரு வரவிடாது நம்மளுக்கு அவ்ளோ தா
அ எனக்கு அந்த பிரச்சன வந்ததில்ல
ம்
டூ இயர்ஸா பண்றே எனக்கு அந்த பிரச்சன வந்தது இல்ல இது வர ஏன்னா இன்ஸ்டாகிராம் கெடயாது
அப்டியா
ஆமா அ ஏ ஆனா அவங்க அண்ண ஐ டி அவங்களுக்கு அண்ண ஐ டி உண்டு ஏ பாஸ்வேட் எப்பவுமே அவங்க அவகிட்டதா இருக்கு எதாவது ஒரு சின்ன சண்ட வர போல இருந்தாலு ஒடனே ஐ டி பாஸ்வேர்ட் போட்டு பாத்துருவா அதனால எங்களுக்குள்ள அப்டி அந்த விஷயத்துல சண்ட வராது வேற எதாவதுனா
ம் ம் அப்டியா
ஆமா
அப்டினா மேரேஜ் பண்ணுவீங்களா
அ
மேரேஜ்
அ ஆஹா பண்ணணு
பண்ண ஆஹா பண்ணணுமா
பண்ணணு
ம் ம்
ம்
அது கஷ்டோ ப்ரோ மேரேஜ் எல்லா பண்றது
ஆமா ஆனா என்ன இப்பதா ஏ கண் முன்னாடி ஒண்ணு நடந்துச்சுனு எங்க அண்ணனுக்கே இவளோ நாள் லவ் பண்ணி இப்ப தானே மேரேஜ் பண்ணா
அதனால செரி நம் நம்ம அது அவங்களோட ஸ்டாங்கு பொறுத்து தா இருக்குனு இப்பதா எனக்கு புரிஞ்சுக்கிச்சு நல்ல ஸ்டாங் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரு வீட்லயு பண்ணி வெச்சாங்க எல்லாருக்கு அப்டி அமையாது ஆனா அ அவங்களுக்கு உண்மைய சொல்னுனா அவங்களுக்கு லாக் இருக்கணு அவங்களுக்கு இருந்திருக்கு பண்ணாங்க
ஆமா இந்தியாலேயே வந்து லவ் மேரேஜ் பண்ற வெறு மூ நாலே பர்சன்டேஜ் தா
ஓ அப்டினா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பேரு அரேஞ் மேரேஜா நைட்டி சிக்சுனு சொல்ல முடியாது ஃபோர்ட்டி போர் பர்சென்டேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மீதி பிப்டி பர்சன் சண்டேஜ் வந்து நா மேரேஜ்ட்டா இருக்கும்
நோ மேரேஜ்
நோ மேரேஜ்
ம் அப்டிலா இல்ல ப்ரோ இப்ப கொலந்தைளே லவ் பண் கொலந்தைகளே கல்யாண பண்ணிக்குது ப்ரோ
ஏ ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ப்ரோ ஏ கூட வேல படிக்குது கரெக்டா இந்த இப்பதா ஏ ட்டீன் முடியுது ப்ரோ எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு
ம் ம் அது ஒரு ஒரு வீட்ல அப்டிதா இருப்பாங்க
ஆஹ் எனக்கு சாக்காயிடுச்சு கேக்குறே மேரேஜா ஆமா எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு மேரேஜுக்கு சொல்லிடுறே கண்டிப்பா வந்துரு அப்டிங்குது எனக்கு என்ன அவன பாக்குறே அர்நால்டுக்கு தம்பி போ அந்த ஹைட்ல இருக்கிறா இவ அவனுக்கு இடுப்புக்கு தா இருக்குறா
ஆஹ் ஒல்லியா இருக்காங்களா
ஆ ரொம்ப ஒல்லி சாட்டு வேற ஷாட்னா தா அவே ரொம்ப ஹைட்டு இவ ஷாட்டுனு சொல்ல முடியாது அவே ரொம்ப ஹைட்டு டபிள்யூ டபிள்யூ இலக்கே அவே மத்தவே வருவானே ஒருத்தே கிரேட் காலி அவன் ஹைட்ல இருக்கிறான் பாக்குறதுக்கு
அப்டியா லவ் இது லவ் மேரேஜா
என் அதெல்லா நா கேக்கல திடீர்னு ஸ்டோரி பாக்குறே இப்டி வந்துச்சு அதுனாலதா சாக்காயி கேட்டே
நீங்க எப்டி ப்ரோ எப்போ மேரேஜ் பண்றாலானு ஒரு ஐடியா
நா இன்னு வருஷோ இருக்கு ப்ரோ இன்னொரு ஏழு வருஷோ கழிச்சுதா பண்ணனு
ம் ம் ம்
ஏழு வருஷோ கழிச்சு ஏதாவது ஒரு பண்ணு ம் உங்க ஏரியால நீங்க ஃபுட்பால்லா வெளாடுவீங்களா ஃபுட்பால் ஏதாவது ஸ்போர்ட்சு ஏதாவது
ம் நாங்க கிரிக்கெட்டு விளையாட போறோ
கிரிக்கெட் அ சேரி
ம் நீங்க ஃபுட்பால் தானா
இல்ல இல்ல நானு கிரிக்கெட் தா வெளா இல்ல எனக்கு தெரிஞ்சு சென்னைலல்லா கொஞ்சோ ஃபுட்பால் விளையாடிவிங்களோனு கேள்விபட்டே நெனச்சே
சென்னைல எல்லாமே வெளாடுவாங்க ப்ரோ
ஆஹ் அதா கேட்டே இங்க எங்களுக்கு ஒரு சைடு வந்து இங்க வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாவே ஃபுட்பால் ஒரு சைடு ஃபுல்லாவே எங்க சைடு ஃபுல்லாவே கிரிக்கெட்டு
செரி ஹும்
நாங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து உள்ள சென்ட்ர் பாயிண்ட் போல அந்த கன்னியாகுமரி கடல் கர அந்த சைடுல உள்ளவுங்க ஃபுல்லாவே
ஆஹ் ஆஹ் ஆஹ் பீட்ச ஒட்டி
ஆ பீச்ச ஒட்டி மேக்ஸிமம் பீச் ஒட்டி கிரௌண்ட் இருக் கு மீன் இந்த மீனவங்க இருக்காங்களா கடலுக்கு போவாங்க அவுங்க மேக்சிமம் பீச் ஒட்டி அந்த சைடுல உள்ளவுங்க இது வச்சிருப்பாங்க ஃபுட்பால் கிரௌண்ட்டு
ம் மீன் எல்லா உங்களுக்கு இ நல்லா எப்டி வேணாலு கெடைக்கிதா
டெய்லி ப்ரோ டெய்லி டெய்லி மீன் சாப்பிலா டெய்லி ஃப்ரெஷ் மீன்ருக்கு எங்களுக்கு அ இல்ல ப்ரோ இங்க வீட்டு பக்க வீட்டு பக்கத்துல டெய்லி அந்த ஃபிஷ்ல்லா கொண்டு வச் சி யாபாரம் பண்ணுவாங்க அதன எக்ஸ்பஸ் த்தாருக்கு காலேல போட்டு போயிட்டு வரு கடல் போயிட்டு இன்னைக்கி நைட்டு போயிட்டு காலேல வரு மத்தியானோ நம்மளுக்கு இங்க யாபாரத்துக்கு வந்துரு நா நா போனது இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லா அந்த அந்த இதுல இருக்கவய்ங்க நெறைய போட் டு வச்சிருக்காங்க அவுங்க அப்பால்லா அவுங்க எல்லா போவாங்க
அப்டியா
ஆமா உள்ள போனா நம்மளுக்கு செட் ஆவாது ப்ரோ வாமிட் வரு அது வந்து அந்த அலைக்கு நம்மளுக்கு செட் ஆகாது அதுலயே பழகுனவ்வுங்களுக்கு மட்டு தா செட் ஆகு அது நம்மளுக்கு ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டோனா செட் ஆகிரு ஆனா ஃபஸ்ட்டு வாட்டி போறதுகுள்ளயே நம்மளுக்கு வெறுப்
போட்டு கீட்டெல்லா போட்டு கீட்டெல்லா கரெக்டா இருக்கும்ள கவுரல்லா கவுராதுல
ஆ ஹ அதெல்லா கவுராது கௌராது ப்ரோ ஆனா நா நம்மளுக்கு அந்த அலைல அது ஆடுறத பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பயங் குடுத்துரு
பயோ பயோதா நீச்சல்லா தெரியுமா உங்களுக்கு ம்
வேற எங்க புள்ளாவே கடல்கர அப்டி இருக்கும்போது தெரியாம இருக்குமா
அப்டியா
ஆமா இங்க நறைய குளோ அது இது ஃபுல்லாவே பக் வீட்டு பக்கத்துல குளோ நறைய அப்டிதான
எப்டி கத்துகுன் நீங்க எப்டி கத்துக்கிட்டீங்க
இங்க எல்லாரு சும்மா சைடுல நிக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் சொல்லி தந்தாங்க எல்லாரு அண்ணன்மாருங்க அப்புட சொல்லி தந்தத வச்சுட்டு பக்கத்துல இருந்து தள்ளி வுட்டாய்ங்க அப்டி
அப்டியா கெனரா
ஆ இல்ல ஆரு
ஆறா
ஆ அ ஆழமா இருக்க முடியாது
எ அவ்ளமா இருக்காதா
ஆழமா இருக்கு ஆனா காப்பாத்திர்லா அப்டி ஆனா எதாது ஆச்சுன்னா காப்பாத் திர்லா முங்கு நாளு காப்பாத்திர்லா ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தா ஆளோ ஆனா அதுல ரொம்பன்லா இல்ல கொஞ்ச தூரத்துல அடிச்சுட்டு போனாலும் கொஞ்ச தூரத்துல கொண்டு வுட்டுறு அப்டி
ம் ம் ம்
வீட்ல கண்டுபுடிச்சது அதனாலதா அந்த தைரியத்துலதா நானு எ எதோ ஒரு இதுல பழகிட்ட உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா
எனக்கு எனக்கு எப்டி சொல்றது நா இந்த கெனத்துல தா அடிப்பே இந்த லாங்லலா ரொம்போ லாங்லா அடிக்க மாட்டே
சரி சரி ப்ரோ உண்ம சொல்னுனா நானே லாங் அடிச்சிக்கிட மாட்டே
அ சும்மா கெணத்துல மட்டு அடிப்ப அவோள்தா ரொம்போ ரொம்ப ஃபுல்லா தெரியாது ஓரளவுக்கு அடிப்ப அவ்தா
அது பழகிற்லா
ம் ம் நா எங்க ப்ரோ வீட்டல சொல்லி சொல்லிப் பண்ணது தண்ணி தண்ணினாலே கொஞ்சோ பயங்காற்றாங்க
ஓ அப்டி
ம் ம்
ஆனா எனக்கு தண்ணிக்கு சுத் சுத்தமா செட் ஆகாது எனக்கு நல்ல பயம் உண்டு ஆனா எதோ ஒரு இதுல இதாவுனது ஆமா எனக்கு நல்ல பயம் உண்டு தண்ணி அந்த குளம் வீட்டுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லயே கெணறு உண்டு ப்ரோ
ஆ
ஃப்ரெண்ட்லயே கெணறு உண்டு ஆமா ஆனா அந்த கெண கெணத்துல நம்ம உழுந்துட்டோம்னா நீச்சல் தெரியாதவங்க உழுந்துட்டாங்கனா கண்டுபுடிக்க முடியாது அவ்ளோதா
ஆமா அவ்ளோ ஆளோ உண்டு ப்ரோ இது வேர நா இத்தன வருஷோ இந்த வீட் இங்க இருக்கே அந்த கெணறு வத்தி எண்ட நா பாத்ததே கிடையாது
அ அ
என் கண்ணுக்கெண்டு தெரிஞ்சதே கிடையாது ஆ
ஓகே ஓகே புரியுது புரியுது அ இதுவரையு தண்ணி தண்ணி இதுவரையு குறைஞ்சதே கிடையாதுன்றீங்க
சதே கிடையாது அந்த கெணத்துல ஆனா ஒரே ஒருக்காந்து கெணறு வந்து கெணத்தச்சுத்தி உள்ள மண் அவ்ளோ இடிஞ்சு கெணத்துள்ள உளுந்துச்சு
ம் ம்
இந்நரவே அப்டி இதாயிரும் தா நனைச்சோ நாங்க எல்லாரு அப்றோ ஏதோ எல்லாரும் வண்டி புல்டோசர் அப்டிப்பட்ட பெரிய வண்டிலா வந்து